ஆ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்போ இந்த டைம் ஃபோன் பண்ணுவீங்களா அதா சரி எதிர்பாத்துட்டு இருந்த என்னடா இன்னும் ஃபோன் பண்ணலையே அப்டின்னு
ஓகே சிஸ்டர் என்ன சிஸ்டர் இன்னு கொஞ்ச நாள்ள தீபாவளி பொங்கல் எல்லா வரப்போது உங்களுக்கு எந்த பண்டிகை ரொம்ப பிடிக்கு
எனக்கா எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா பொங்கல் தீபாவளி அப்புறோ நியூ இயர் இதுதா எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஆ ம் அப்ப என்ன செய்ய போறீங்க தீபாவளி பொங்கலுக்குல்லா என்ன பண்ண போறீங்க நம்ம பாரம்பரிய பண்டிகை இல்ல அத பத்தி ஏதாவது கொஞ்சோ சொல்லுங்க
ஆமா அது என்னன்னா எப்பவுமே தீபாவளி பொங்கல்னாலே புது டிரரெஸ்ஸு அப்புறோ வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்புறது அப்புறோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அது எல்லாமே ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு அதா நானுமே எப்படா தீபாவளி வரும் அப்ப பாத்தீங்கன்னா நறைய ஷாப்பிங் அடிக்கடி ஒரு ரெண்டு மூணு தடவையாவது ஷாப்பிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவே அதனால எப்படா தீபாவளி வரு நானு வெயிட் பண்ணிட்டு தா இருக்கே நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
ஆமா சிஸ்டர் நானுமே இப்ப அததா எதிர்பாத்துட்டு இருக்க டிரெஸ் கலெக்ஷன்ல்லாம் எப்டி இருக்கு போய் பாக்கலா அப்டிங்கிறது வந்து இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கே தீபாவளில தீபாவளினாலே நம்மளுக்கு ரொம்ப இனிமையான ஒரு விஷயோ தான நறைய ஸ்வீட் பண்ணுவோ ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல பட்டாசுல்லா வெடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்போ நானுமே அதுதா எதிர்பாத்துட்ருக்கே நீங்க பொதுவா தீபாவளி எப்டி எல்லா கொண்டாடுவீங்க
நா வந்து காலையிலே எந்திரிச்சு எ எண்ண வச்சு தலைக்கு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடுவோ அதுக்கு அப்புறோ கோவிலுக்கு போவோ அப்புறோ‌ ரிலேட்டிவ்ல்லா வீட்டுக்கு வருவாங்க வந்து மட்டன் சிக்கன் அந்த மாரி நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்ட்டுட்டு அப்புறோ பட்டாச எல்லா வெடி போ இந்த மாதிரிதா தீபாவளி போகு உங்களுக்கு எப்டி போகு
எங்க வீட்ல இனிப்பு காரோ அதெல்லா செய்வோ தோழி ஆனா நீங்க சொல்ற மாரி நான்வெஜ் அன்னைக்கு மட்டு எடு க்க மாட்டோ அது எ கணவருக்கு அது இப்பஅந்த டைம்ல வந்து நான்வெஜ் சாப்டக் கூடாது அவரு என்னன்னா ஒரு அரக் கன் இறந்ததுனால தா அந்த தீபாவளியே கொண்டாடுறாங்க அவர் என்ன சொல்வாரு னா ஒரு எறந்து போன ஒருத்தவரு எற எறந்து ஒருத்தவுங்க போயிட்டாங்க அவுங்க வந்து வச் சு இந்த பண்டிக நடக்குது இந்த டைம்ல நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்களா நான்வெஜ் எல்லா சாப்டக் கூடாது நீங்க அதல்லா செய்ய கூடாது அப்டின்னு சொல்லி என்னோட கணவர் சொல்லுவாரு அதனால வந்து அந்த அசைவம் மட்டு செய்ய மாட்டோ சைவத்துல வந்து இனிப்பு காரம் எல்லாமே செஞ்சுட்டு நீங்க சொல்ற மாரி பண்டிகை எல்லாமே வந்து அ பட்டாசுல்லா வெடிச்சுட்டு இந்த பண்டிகை ரொம்ப சந்தோஷமா இருக் க்கு ஆனா என்னோட உறவினர்கள்ல்லா அவ்ளோ வரமாட்டாங்க அ அவுங்க ரொம்ப தூரத்துல இருக்கனால வரமாட்டாங்க எங்க குடும்பத்தோட நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோ
ஓ எங்களுக்கு எப்டின்னா கொஞ்சோ பக்கத்துல இருக்கறனால அவுங்க வீட்ல வந்து அ எல்லாமே சா சாமிக்கு படையல் போட்டு சாமி எல்லா கும்ட்டு புது ட்ரெஸ் போட்டு ஆ பட்டாசுல்லா வெடிச்சுட்டு நைட் டைம்ல வருவாங்க வந்து இங்க கொஞ்ச நேரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட் டு போயிருவாங்க அந்த மாதிரிதா பண்ணுவாங்க ஆனா நீங்க சொல்றது புதுசா இருக்குது ஒரு அரக்கனைய எறந்ததுனால நான்வெஜ் சமைச்சு சாப்பிடணுமா அப்டின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் புதுசா தெரியுது சேரி உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு
அ எனக்கு வந்து மைசூர்பாக் ஜாங்கிரி அதெல்லாம் ரொம்ப புடிக்கும் அ அதுல வந்து பாத்தீங்ன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த லட்டு இருக்கு க்குல லட்டுஅந்த லட்டு ரொம்ப புடிக்கும் நறைய ஸ்வீட் பிடிப்பாங்க ஸ்வீடனாலே இனிப்புனாலே எல்லாருக்கும் பிடிக்கொம்ல அந்த டைம்ல எல்லா இனிப்புலமே எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆ மைசூர் பாக் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் ஏன் பசங்களுக்கு ஜாங்கிரி புடிக்கும் உங்ளுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்க
எனக்கு நீங்க சொன்னீங்கல உங்க பசங்களுக்கு லட்டு புடிக்கும்ன்னு சொல்லி அது மாதிரிதான் நானு வந்து இந்த லட்டு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் நெய் நறையா வச்சு அது பாத்தா எனக்கு ரொம்ப புடிக்கும் எத்தன இருந்தாலும் நானும் எடுத்து சாப்ட்டுருவேன் மத்த ஸ்வீட் எல்லாம் அதிகமா சாப்ப ப்படமாட்டன் இந்த லட்டு மட்டும் எனக்கு வந்து ரொம்ப புடிக்கும் நீங்க ஸ்வீட் எல்லாம் வீட்ல செய்வீங்களா இல்ல கடையில வாங்குவீங்களா
எனக்கு அவ்வளோ செய்ய தெரியாது சிஸ்டர் நான் வீட்டல செய்யறது பாத்தீங்கன்னா அன்னைக்கு முறுக்கு செய்வேன் அதுக்கு அப்பறோம் பஜ்ஜி வட பாயசோம் அந்த மாரி செய்வேன் அ அந்த லட்டு எல்லாம் வந்து எனக்கு புடிக்க தெரியாது அந்த இனிப்புங்கிறது வந்து நான் போய் கடையில தான் வாங்குவேன் எங்க வீட்டு்ல இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா சம அந்த அந்த ஸ்வீட் எல்லாம் செய்வாங்க ஆனா எனக்கு அவ்ளோவோ செய்ய தெரியாதனால நான் வந்து கடையில வாங்குவேன் சிஸ்டர் நீங்க எப்டி பண்ணுவீங்க நீங்களே செய்வீங்களா உங்ளுக்கு செய்ய தெரியுமா
இல்ல எனக்கும் ஸ்வீட்யெல்லா செய்ய தெரியாது சிஸ்டர் சோ கடையில வந்து அன்னைக்கு சா த்துறதுக்காக ஸ்வீட் வெக்கணுனு சொல்லி கடயில ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் வாங்கிருவோம் மத்தபடி வந்து அத்த தான் வந்து முறுக்கு, அதிரசோம் அதுக்கப்புறோம் வட இந்த மாதிரில்லாம அத்த தான் செய்வாங்க நா அவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அவ்ளோவுதான் மத்தபடி அப்புறோம் நை மதியோம் சமைக்கிறதுக்கோம் அவுங்க வந்து எல்லாமே காய்கறில்லாம் கட் பண்ணி குடுப்பாங்க நா சமைப்பேன் மத்தபடி இந்த ஸ்வீட் எல்லாம் வீட்ல செய்றது கெடயாது
பரவாயில்ல தோழி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க அதுவே ரொம்ப சந்தோஷோம் சரி இப்ப நம்ம பொங்கல பத்தி பேசலாமா பொங்கல் நம்ப எப்டி கொண்டாடுவோம் அத பத்தி சொல்லுங்க ஏன்னா பொங்கல்னாலே வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயோம் தீபாவளி ஒரு நாளே முடிஞ்சிரும் பொங்கல் பாத்தீங்கன்னா மூணு நாள் இருக்கும் அது அதனால இன்னு சிறப்பா இருக்குல்ல பொங்கல் சொல்லுங்க நீங்க பொங்கல் எப்டிலாம் கொண்டாடுவீங்க அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க
ஆமா பொங்கல்னு எடுத்துட்டனாலே அது வந்து நம்ப உழவர்களுக்கு வந்து மரியாத கொடுக்குறதுக் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக தான பொங்கலே கொண்டாடுறோம் அதுக்கு என்ன பண்ணுவோனா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே வீடெல்லா சுத் தோம் பண்ணி எல்லாமே நீட்டா தொடச்சு அடுக்கி வெச்சு அதுக்கப்புறோம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இங்க தெருவே பாத்தீங்கன்னா ரொம்ப நறையா பேர் வந்து வீட்டு வாசல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லா கோலோம் போட்டுருவாங்க வாசல்லல்லாம் தொளிச்சு ஆ நா வந்து அம்மா வீட்ல இருக்கும்மோது அப்டில்லா பண்ணது கெடயாது காலைலதான் எந்திரிச்சு கோலோம்லா போடுவோம் ஆனா இங்க கல்யாண பண்ணி வந்ததுக்கு அப்புறோம் இங்க எல்லா வந்து எல்லாருமே வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே கோலோல்லாம் போட்டு வெச்சு தூங்கிருவாங்க அது பாத்தா ரொம்ப நல்லாருக்கோம் அப்புறோம் யார் யார் வீட்ல எப்படி கோலோம் போட்டுருக்காங்க அதெல்லா போய் பாத்துட்டு போட் ட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம் இந்த மாதிரில்லாம் பண்ணுவோ நீங்க எப்டி பண்ணுவீங்க
நீங்க சொல்றது எனக்கு வித்தியாசமா இருக்கு தோழி ஏன்னா எனக்கு எங்க அம்மா வீட்ல இருக்கும் மோது தான் இதெல்லாம் நடந்துச்சு இப்ப நா வந்துப்ப சிட்டி பக்கோ வந்ததுனால இந்த கோலோ போடுறது இதெல்லா வந்து அந்த பொங்கல் டைம்ல வந்து அ அதாவ்து தனி வீடு இருக்கிறவங்க மட்டுதா அந்த மாரி போடுவாங்க ரொம்ப ஃபிளாட்டு பிளாட்ல இருக்கிறவங்கலா வந்து அவ்ளவா அந்த கோளங்கள் இதெல்லா போடுறது கிடையாது ஆனா எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது அது ரொம் டு சிறப்பான ஒரு விஷயோ நாங்க வந்து கிராமத்து சைடுன்றதுனாலவே கிராமொனாலே பொங்கல் எப்டி இருக்குன்னு உங்களுக்கே தெரியு சூப்பரா கோலோ போட்டு அதுவு வந்து அந்த கடசி சி பொங்கல் இருக்குல காணு பொங்கல் அந்த காணு பொங்கல்ல பாத்தீங்கன்னா அந்த உறி அடிக்கிறது அதுக்கப்புறோம் கோல போட்டி இப்டி நிறைய போட்டிகள் வைப்பாங்க அது பாக்க ரொம்ப நல்லாருக்கு சந்தோஷமாருக்கு எல்லாரு ஒன்னா சேந்து தீபாவளிய விட பொங் கல் வந்து ரொம்ப பிடிக்கு தோழி ஏன்னா அப்பதா பாத்தீங்கன்னா மூணு நாள் லீவ் கிடைக்கு ஊருக்கு போவோ அது கிராமத்துல வந்து பண்றது இன்னொன்னு நாங்க வாசல் பொங்கல் வைப்போ வாசல்ல பாத்தீங்கன்னா எங்களோட கிராமம் மொத்தமுமே சேந்து ஒரே நேரத்துல வாசல் பொங்கல் வைப்போ அது வந்து ரொம் ரொம்ப சிறப்பா இருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கு நீங்க வாசல் பொங்கல்லா வப்பீங்களா
இல்ல சிஸ்டர் அந்த இது வைக்கிறது கிடையாது நாங்க வந்து இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடிதா வாசல்ல வச்சோ அதுக்கப்புறோ அத்த வந்து வேணாமா நம்ம வீட்லயே வச்சிருவோ அப்டின்னு சொல்லி அதாவ்து பான வந்து சாஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த பொங்கல் கிண்டு போது அது வந்து மனசு கஷ்டமா இருக் அந்த மார்ல்லா நடந்தா அதனால நம்ம அடுப்பிலயு வச்சுருவோ அப்டின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கு நாங்க அடுப்புலதா சிஸ்டர் பொங்கல் வைக்கிறது மத்தபடி வாசல்லல்லா வைக்கிறது இல்ல இங்கேயுமே பாத்தீங்கன்னா மூணு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரேடியோ கட் டி பாத்தீங்கன்னா சத்தோ வந்து எதுவுமே கேக்க முடியாதா அந்த அளவுக்கு சவுண்ட் வச்சிருவாங்க அதுக்கப்பறோ நெறைய போட்டி இதெல்லா வச்சு மூணாது நாள் வந்து ஆஹ் பரிசெல்லா குடுப்பாங்க நெறைய குழந்தைங்கெல்லா போயி அஹ் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் எல்லா வாங்கிட்டு வருவாங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி கேம்ஸ்லா வப்பாங்களா
நெறைய வைப்பாங்க தோழி அந்த உறி அடிக்கிறது கோல காலையில பாத்தீங்கன்னா அந்த கோல போட்டி வீட்ல இருக்கவங்க எல்லாரு கோல போட்டி வைப்பாங்க அடுத்தது உறி அடிக்கிறது அஹ் கண்ண கட்டிட்டு வந்து கண்டுபுடிக்க சொல்லுவாங்க எங்க எங்க ஒழிஞ்சிருக்கு சின்ன சின்ன பசங்களுக்குல்லா போட்டி வைப்பாங்க நெறைய போட்டிகள் வைப்பாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில டைம் பொங்களுக்கு கிராமத்துக்கு போ முடியாம முடிஞ்ச போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ் கஷ்டமா இருக்கு ஐயோ எல்லாத்தையும நம்ம மிஸ் பண்றோமே அப்டின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க உங்களுக்கு பொங்கல் வந்து நம்ம சாப்பிடுறோல்ல அதுல எந்த பொங்கல் உங்களுக்கு புடிக்கு சக் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாறில்லா வைப்பாங்கல்ல அது வந்து உங்களுக்கு எது ரொம்ப புடிக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல் இல்ல சாப்பாடுனாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு அதுவு இந்த ரெண்டாவதுக்கு மாட்டு பொங்கல் அப்பதா எங்க வீட் இல்ல நான்வெஜ் எல்லாமே செய்வாங்க அது ரொம்ப புடிக்கு நல்லா புடிக்கு பொங்கல்ல உங்களுக்கு என்ன புடிக்கு சொல்லுங்க
எனக்கு வந்து வெண்பொங்கல் தா சிஸ்டர் புடிக்கு சக்கர பொங்கல் பிடிக்காது இப்போ வந்து கோவில்லயுமே வந்து நம்ம போனோ அப்டின்னா அங்க பொங்கல் வச்சு குடுப்பாங்கன்னா சும்மா லைட்டா எடுத்து டேஸ்டுக்கு சாப்டுவே சாமி க்கு வச்சு கொடுத்ததுனால அத மட்டு சாப்டுவேனே தவிர இந்த சக் சக்கர பொங்கல் வந்து எனக்கு ரொ பிடிக்காது வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு சாப்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கு அதுக்கு பாத்தீங்கனா இந்த சிட்டி சைடு எல்லா பாத்தீங்கன்னா மாடு இதெல்லா அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க கிராமத்து சைடுலதா நெறைய மாடெல்லா வச்சிருப்பாங்க நா முன்னாடி அம்மா வீட்ல இருக் க்கிறப்பெல்லா இந்த மாடெல்லா அ அன்னைக்கு நல்லா குளிக்க வச்சு சந்தன குங்குமோ கொம்புக்கு பெயிண்டெல்லா அடுச்சு வச்சு அதுக்கப்பற ஒ ம் இந்த இது இந்த வைக் வைக்கோல் இருக்குல அதெல்லா போட்டு அதுல தீ பத்த வச் சு ஒரு திஷ்டி கழிக்கிற மாரி அந்த மாடுகள எல்லா தாண்ட விடுவாங்க இந்த மாரிலா நடக்கு அதெல்லா வந்து ஒம்போது வருஷ ஆச்சு அதெல்லா பாத்து இப்போ அந்த மாரிலா பாக்குறது கெடையாது ஆ உங்க ஊர் சைடு அந்த மாதிரிலா பண்ணுவாங்களா
ஆ இருக்கு தோழி எங்க வீட்லேயே நெறைய மாடுகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாட்டு பொங்கல் வந்து இப்ப நம்பல்லா பிறந்த நாள் கொண்டாடுற மாரி அதுக்கு அன்னைக்கு ஸ்பெஷலு அதுக்கு புடிச்ச மாரி எல்லாத்தையு வந்து ஆ பரங்கிக்கா இருக்குல்ல அத சமச்சு சாரி பூசணிக்கா இல்ல பரங்கிக்காதா நெனைக்கிறே பரங்கிக்காய சமச்சு அத சாதத்தோட வச்சு அதுக்கு குடுப்போ அத நல்லா குளிக்க வச்சு அதுக்கு கொம்பு எல்லா நல்லா இது பண்ணி அத வந்து பண்ணுவோ அது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா நல்லாவே இருக்கு தோழி அது வந்து எல்லா பண்டிகையு நம்மளுக்கு சிறப்பான பண்டிகை அதுல பொங்கல் பண்டிகைங்கிறது இன்னுமே சிறப் ப்பானது நெனைக்கிறே நானு
அப்ப தோழி இப்போ நம்ப பண்டிகைகளை பத்தி ரொம்ப நேர பேசிட்டோ சேரி அடுத்து நம்ம வேற டாபிக் பத்தி பேசலா
ஓகே நன்றி நன்றி தோழி
நன்றி